ட்ரிப்பெல்லா போயிட்டு டை ட்ரையாடா இருக்கீங்க போல
இல்லைங்ளே நா ட்ரிப்பே போல இந்தவட்டா அவங்க தா போயிட்டு வந்தாங்க வீட்ல எல்லாரு
ஆமாங்க தோழி ஏன் தொழி நீங்க போல
எனக்கு ஒர்க்கு நெறைய இருக்கும் போல ரெண்டு மூணு கம்பெனில ப்ரீ லேக்ஸ்ரா ஒர்க் பண்றேனா சரி டாஸ்க்லா முடிக்கலா அப்டின்ட்டு நா போனே ஒரு ஃபைவ் டேஸ் அம்மா வீட்டுக்கு மதுரைக்கு திண்டுக்கல்ளுக்கு அப்பா ஊருக்கு அம்மா ஊருக்கு போயிட்டு இப்டியே வந்துட்டோ
அவுங்க வந்து கேர்ளாவ்ல அங்க சுற்றுலா தகுதிகள் நெறயருக்குது ஆ ப்ளேஸ்லா நெறய இருக்குது ஊர்லாம் அங்க போய்ட்டு வந்தாங்க அந்த லோட்டஸ் லோட்டஸ் இத்ல கிச்சுட்டு ஒண்ணு இருக்குது ஒரு பதினால ஏக்கர்ல லோட்டஸ் செஞ்சுட்டு தண்ணியில நெறைய லோட்டஸா இருக்கும் நெறய படம்லா எட்த்துருக்காங்க அது போட்ல போய்க்குட்டே அப்டே நல்லா என்ஜாய் பண்லா அந்த இதுக்கு இவுங்க ஆ அது அப்புறம் இன்னொரு ஏதோ ஆ அதுபாத்தாங்ளாமா அப்றோ இன்னோரு எதோ ஃபால்ஸ் எதோ போய்ட்டு வந்ருக்காங்க அந்த ஊர்ல எதோ ஒரு ஃபால்ஸு
இப்ப ஒரு ஊர்னு எட்த்துட்டா அங்க ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ்லா இருக்கும்ல அது மேரிந்த அவுங்க ஊர்ல வந்து டூரிஸ்ட் ப்ளேஸ் இருக்குது
ஆ வாகமண் போன வர்ஷோ அந்த ஊர்ல வந்து வாகமண் ஒரு எடம் இருக்குது அங்க போய்ட்டு வந்தோ ஊட்டி மாரி இருக்கும் அங்க போய்ட்டு வந்தோ அதுக்கு முன்ன வந்து இந்த அயலாந்து போய்ட்டு வந்தாே கேர்ளாலயே ஒரு எடோ இருக்குது எர்ணாகுளம் பக்கத் ல கொச்சின் பக்கத்துல அயலாந்து அந்த ஊர் எப்டின்னா நடுவுல வந்து ஊரு அந்த ஊர சுத்தி தண்ணி அந்த தண்ணி வ அப்ப வந்து இந்த எர்ணாகுளத்துலந்து அந்த ஊருக்கு போறப்ப பெரும்பாள்னு ஒரு எடோ ஆ ஆறு கடலு ஒன்னா ஜாய்ண்ட் ஆகுன் சொல்வாங்கல்ல அ அ அ கயல் சொல்லுவாங்க அந்த எடோ அது இந்த கொச்சின் ஆறு கடல்ருக்குல்ல அதுவு இந்த ஆறும் உங்க ஊர்ல ஒரு ஆறுருக்கு அந்த ஆறும் போய் ஒன்னா ஜாய்ன் ஆகுற எடோ பாக்குறக்கு அந்த ஊர் அழகா இருக்கும் பாக்குறக்கு எப்டின்னா அந்த ஊர் வந்து ஒரு ஆ பேரூர்ன் வெச்சுக்கங்களே தமிழ்நாட்ல ஒரு தாலுக் அமெரிக்கன் சொல்ற அந்த மேரி ஒரு ஊரு ம் நடுல ஊரு சுத்தி தா ஒ ஒர் கடல் பரப்புலருக்கு அந்த ஊரு அயலாந்துன் சொல்லா தீவு மேரி தீவுனு வெச்சுக்கோங்க இங்லீஷ்ல அயர்லாந்துன் சொல்லுவாங்க நாங்க கார்ல போய்ட்டு அந்த ஊருக்குள்ள போறதுக்கு தண்ணி இல்ல எடைல தண்ணில்ல ஒரு ஒரு ஜங்காரான் ஒண்ணு வரும் ஒரு கப்பல் மாரி ஒண்ணு வரும் அதுல வந்து எடுத்து போட்டுட்டமா காரு அங்குட்டு வரவ்ங்க கரய கடந்து இந்த ஊருக்கு வரவுங்க எல்லா எல்ல எல்லா பேருமே காரு பைக்கு போர் வீலர் டூ வீலர் எல்லாத்தயு அதுல போட்டு காரக்கடந்து அந்த பக்கோ போவாங்க
ஆ
அந்த ஒருக்கு
அங்ந்த மாரி அங்க போய்ட்டு அதுக்கப்றோ அங்க சுத்தி பாத்துட்டு அப்பற வரவும் அதே மாரி கூட்டு வந்துருவாங்க
உம் ஆமா அந்த ஊர்ல வந்து ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க அவுங்க வீட்லேந்து பாத் சுத்தி வந்து கடல்லந்து ஜாய்ண்ட் ஆர எடோ தெரியு அந்த ஊர் ஆ ஆ நல்லாருக்கு ஆனா பாத்திங்கனா அந்த கா அந்த ஒன்னவர் அந்த ஆமா அந்த ரோட்டுக்கு வரறதுக்கு அந்த அந்த ரோட்டுக்கு வரதுக்கு அந்த அது வரையு தண்ணிலே வரனு அ அல ரொம்பயு சைலண் ட்டா ரொம்ப அமதியா இந்த குருவி காக்கா குருவி சவுண்டு மட்டுதா கேக்கு ரெண்டு பக்கோ வந்து வெறு தென்ன மரங்களா இருக்கும்
தோழி எனக்கு ஒரு சந்தேகோ தோழி ஏனா நம்ம அதுல போறோல அந்த தண்ணில போம்போது இந்த அழக அலய வருமா இல்ல நீங்க நார்ம்லா போற மாரி இருக்குமா தோழி
அதுலே போனது நார்மலா தா இருந்ச்சு அங்கு ஊர சுத்தி கடல்லு தண்ணி இருக்குது அப்டியே அந்த அந்த ஊருக் குலந்து அந்த ஊர விட்டு வெளிவு வெளியூர் இப்ப வெளியூரு நம்ம எதாவ் வாங்க போறோ வேற ஊருக்கு போறோ அப்டின்னு சொன்னோம்னா அந்த தண்ணி கடந்துதா வரணு அந்த ரோடு மேரி இருக்கு இந்த பாலத்த அ பாலோ கட்டல இப்ப பா பாலல்லா கட்டல அதுக்கு அந்த ஊருக்கு இப்பதா கட்டியிருக்காங்களாமா இப்பதா கட்டிட்டு இருக்காங்க
அப்போ இனிமே போணுனா பாலத்துல பொயிட்டு வரலா
ஆமா
இல்ல தோழி இப்ப நம்ப ப்ப எப்டி எடுக்கலான்னா இப்ப மால்தீவ்ஸ்லா போனோம்னா வேவியா இருக்குல்ல தோழி இப்ப நா போன வர்ஷோ கோவாக்கு பொயிருந்தே தோழி அப்போ அங்க என்ன எனக்கு வந்து எனக்கு புடிச்சு போனது கோவாக்கு போனோ போனு சொல்லி போனது அங்க போய் நம்ளால வந்து ஒரு ஹேப் என்ஜாய்மெண்ட்டே பண்ண முடில தோழி ஒரு சந்தோஷமாவே இருக்க முடில ஏன்னா ஃபுல் தண்ணில அந்த அல வருதுல்ல தோழி அந்த அல வரும்போது நம்ளுக்கு அந்த சிப்போ வந்து ஆடுது தோழி அது வந்து நம்ளுக்கு முடில ஏதோ வந்து நம்ம எங்கேயோ இருக்குற மாரி இருக்குற ஃபில் இருக்குல தோழி அந்த மாரி அந்த ஃபில் உங்ளுக்கு கேரளா டிரிப்புல இருந்துச்சா
அந்த மாரில்லா இல்ல அப்போ சைலண்டான அல அலதா அ அ அது வந்து நீ சொல்றது வந்து உம் கடல் ஓரமா போன அப்டி இருக்கு
கடல் ஆ கடல் மேல போம்போது இது வந்து நீங்க போனது எப்டி சொல்றிங்க தோழி உங்ளுக்கு அந்த வேவி
இல்ல கடல்லு ஓர்த்துக் போனா அப்டி இருக்கு இது வந்து ஊரு நடுவுல ஊரு இந்த ஊருக்கும் அ அந்த ஊர வந்து கடந்து வெளியூருக்கு வரணுனா வந் அந்த தண்ணிய கடந்துதா வரணு நடுவூல ஊரு சுத்தி வந்து தண்ணி
தண்ணி
ஆ ஏ அத கடந்து அந்த பக்கோ வரணுனா சிட்டிக்குள்ள வரணு
வேற மாரி இருக்கு
அ நல்லா இருக் நல்லா பெரும அந்த ஊருக் காரங்க எல்லா பேருமே அப்படிதா டூ வீலர் போர் வீலர் எல்லா அந்த ஜிப்ல போட்டு கடைய கடந்து வருவாங்க ஒரு ஒன் அவர் கடை கறக்கணு கடக் கடக்கணு ஆ ஒன்ன வர் வரும் ஆகு ஆ நாங்க அங்க இருக்கும் போது பாலோ கட்டிட்ருந்தாங்க இந்த வர்ஷோ ஓபனிங் வச்சிருந்தாங்க சொன்னாங்க இப்ப வந்து ம் அப்றோ படகு வந்து எப்பவே டவுன் பஸ் நம்ம பொய் பொய்ட்டு வரோ அதே மாரி அங்க வந்து படகு துறை ஒண்ணு இருக்குது போட்டு மாரியேருக்கு கப்பல் போட்டு இது ஹவுசிங் போட்டு மாரியேருக்கு அதுலதா பொய்ட்டு வந்து வருவாங்க எல்லாரு
பொய்ட்டு வரது
போய் நாம ஒரு ஊர்லந்து இன்னொரு ஊருக்கு டவுன் பஸ்ல பொய்ட்டு வரோ பக்கத்து ஊருக்கு அது மாரி அதுல அந்த ஊருக்காரங்க அந்த ஊரு நடுவுன் சொன்னேல நடுவுல ஒரு ஊருக்குன்னு சொன்னேல அந்த ஊருக்காரங்க அப்டி பேய்ட்டு வருவாங்க
ஊர்லந்து போறதுக்கு வர்றதுக்
அ போட்ருக்குது இதுல பொய்ட் பொய்ட்டு வருவ
அது எப்பிடி தோழி அந்த கேரளாவோட அப் அ அப் அ சாப்பாட்றதுக்லாம் எப்டி தோழி இருந்துச்சு உங்குளுக்கு
சாப்பாடு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய அரிசியாருக்கும் நம்ம தமிழ்நாடு சாப்பாடு சாப்ட்டு அந்த ஊரு அந்த ஊரு க்ளைமேட்டுக்கு அது ஓக் கே அந்த சாப்பாட வந்து நம்ம தமிழ்நாட்ல சாப்டவே முடியாது ரொம்ப கஷ்டமாருக்கும் பெரிய பெரிய சாப்பாடாருக்கும் ஆ னா அந்த ஊரு வந்து கொஞ்சம் என்னதா மழையு வெயிலாருந்தாலும் தண்ணி அதிகமாருந்தாலும் ஹீட்டு அதிகமாருக்கும் சீக்கிரமே டைஜீஸ்ஸ ஆவுறமாருக்கும் அதனால அந்த அந்த ச ரைஸ்தா அவுங்க ஊருக்கு செட்டாகும் அங்க போறவுங்குளுக்கு அத வந்து ம் எனக்கும் அது செட்டாகல பிடிக்கல எனக்கு சாப்ட்ட மாரியே இல்ல
நம்ம அ இங்குந்த ச அ இங்க சாப்ட்டு அந்த சாப்பாடு சாப்புடும்போது நம்புளுக்கு செட்டாகல உங்குளுக்கு அவுங்க எல்லாமே வந்து தேங்கா எண்ணெய்ல செய்றாங்ள
இந்த அ பெல் அடிக்கிறாங்க நானு நாளைக்கி கூப்ட்டமா அப்றோ ஆஃப்பனவர் கழிச்சி சாரி
ஓகேங் தோழி